மேம் ஈவென்ட் மேனேஜ்மெண்டா மேம்
ஆ ஆமா ஆமா சொல்லு
மேம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு மேம்
ஓகேங்க
இது இருவத்த எட்டாம் தேதி மேம்
பண்ணிக்கலா டேட் வந்து நீங்க தா சொல்லணு உங்களுக்கு எந்த டேட்டுன்னு சொல்லுங்க ஜூன் இருவத்தி எட்டுங்களா ஓகே உங்களுக்கு ரிசப்ஷனா என்ன என்ன மாதிரி இரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க
வரவேற்பல மேம்
ஓகே ஓகே அப்போ ஓகே ஃபைன் ஏன்னா அப்போ மார்னிங் வந்துட்டு நாங்க அப்பதான் ஈரோடுல இருந்து கிளம்பி வருவோம்
ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சன இல்ல ஆமா ஈவினிங்
ஓகே ஓகே ஃபைன் பரவால்ல பாத்துக்கலா இப்ப நீங்க வந்து என்ன பட்ஜெட்ல நீங்க பாக்குறீங்க
என்ன பட்ஜெட்ன்னா பட்ஜெட் பிரச்சன இல்ல மேம் பட் நாங்க சொல்ற ஃபீச்சர்ஸ் ச்செல்லாமே இருக்கணும் மேம்
எல்லாமே எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன என்ன பண் என்ன வேணுனு சொல்லுங்க ஃபிளஸ் நாங்க என்ன பண்றோன்றதையு நா உங்களுக்
இப்போ எனக்கு முக்கியமா டீ ஜே லைட் வேணு மேம்
ஆஹ் ஓகேங்க
டி ஜே வேணு அதுக்கப்புறொ வந் து ஐஸ்கிரீம் பீடா பஞ்சு முட்டாய் இது மூணு இருக்கணு மேம்
ஓகே ஓகே
அதுக்கப்பறொ வந்து ஆஹ் பொண்ணு மாப்பிள்ளையோட ஸ்டேஜ் நல்லா கிராண்டா இருக்கணும் மேம்
ஓகே
ஸ்லா வச்சு ஃபுல்லா அல அர அரேஜ்மெண்ட் பண்ணணு
ஓகே ஓகே
ஆ வேற பொண்ணோட என்ட்ரியு மாப்ளயோட என்ட்ரியு கொஞ்ச டிஃப்ரண்டா இருக்கணு மேம்
இப்போ எப்டி நா சொல்றேன்னா இப்ப இந்த ஜப்பான் டான்ஸ் சொன்னனே இன் இப்போ நம்ம ரீசென்டா ட்ரெண்டிங்ல பாத்துருப்பீங்க இல்லயா
ஓகே வாமா மேம்
இப்ப அது வந்து இப்போ ஒரு லோட்டஸ்ல ருந்து அவங்க ஆடுற மாதிரி இருக்கு அந்த தாமரைல இருந்து அழகா ஒரு ஒய்ட் வித் பிங்க் கவுன்ல எல்லாரு இருப்பாங்க
ஓக் ஓ சூப்பர் சூப்பர் மேம்
சுப் அது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அது இருக்கு ஃபிளஸ் அது மாரி பாத்தீங்கன்னா யானையோட இந்த தந்தம் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு டெக்கோர் வச்சிருப்போ சோ சண்டாமேளமோட அவங்க என்ட்ரி இருக்கு
ஓகே மேம்
இப்போ உங்களுக்கு ஃபிளஸ் கார்ல்லா வேணும்னா கூடு உங்களுக்கு பி எம் டபிள்யூ ஆடி வேணுன்னா அதுவுமே அந்த ஒன் டேவோட ஆஹ் பேசிட்டு நீங்க அது கூடவு பர்ச்சேஸ் பண்ணிக்லா ஒன் டேக்கானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
தனியா பேசிக்கலாம் மேம் அஹ் நீங்க வே வேற எதாவ்து
இல்ல இல்ல இது வந்து என்ட்ரிக்கு சொல்றே ஒங்களுக்
ஓகே ஓகே ஓகே மேம்
வருவாங்க இல்லையா ந மண்டபத்துலந்து என்ட்ரிக்காக இது வந்து உங்களுக்கு அவ்ளோலா ஆகாது இப்போ காஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டு டூ தௌசண்ட் இப்டிதான் ஆகும் இப்ப அந்த பேஸ்ட் ஆன் த மாடல் நீங்க பண்றது தௌசண் டூ தௌசண் இப்போ ஒன்னுல்ல அந்த என்ட்ரி அந்த என்ட்ரிக்காக மட்டுந்தா நீங்க ஃபோட்டோ ஷூட்ஸ் எட்த்துக்லா இந்த மாதிரி ஓக்கேங்ளா அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இப் ப்போ அந்த ச்ச் க்ளவுட் மாதிரி எஃபெக்ட் குடுப்போல பூமி அந்த நகர்ற மாதிரி அந்த ஸ்னோ போட்றது அதுருக்கு அதே வந்து இந்த பானையில போட்ற மாதிரி இருக்கு
அ ஓகே ஓகே மேம்
அதுமாரி என்ட்ரன்ஸ்லியு உங்குளுக்கு அந்த ஸ்னோ எஃபெக்ட் வரு ப்ளஸ் வந்து ஸ்டேஜ்லியு அந்த எஃபெக்ட் இருக்கு
ஓகே மேம்
அதுக்கப்றோ வெல்கம் டேன்ஸ் இருக்
ஓ சூப்பர் சூப்பர் மேம்
கு வந்து அந்த த்ரீ சிக்டி டிகிரி கேமரா வச்சு ரொட்டேஷன்டுருக்கு பாத்திருக்கீங்களா அது வந்து நாங்க காம்ப்ளிமெண்டா தருவோ
ஓ சூப்பர் மேம் அ
அதுக்கப்புறோ இப்ப இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கு பாத்துருக்கீங்ளா இப்போ அந்த ஹார்ட்டு வந்து ரெண்டு பேருமே அவுங்களோட கைவிரல் வச்ச ஒன்னே ஹார்ட்டு வரு பாத்திருக்கீங்ளா
அ மேம் அந்த கிஃப்ட்டு இது இது அ
க்லா அது வந்து உங்குளுக்கு காம்ப்ளிமெண் நோ ப்ளஸ் இன்னொரு காம்ப்ளிமென்ட் வந்து பாதிங்கன்னா அ ச்ச் அஎல்லாருமே சிக்னேச்சர் பண்ணி தருவாங்க இல்ல வாழ்த்து எழுதி தருவாங்க இல்லிங்ளா ஒரு பெரிய நேம் போர்டு வச்சிருப்போ அது அது முடிஞ்சொனே உங்கு லாமினேட் பண்ணி குடுத்ருவோ அதே மாதிரி அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேம்ரால வந்து அ அவுங்க ஃபோன் வெச்சு எடுக்கறது இருக்கு ப்ளஸ் நாம ஃபோன் வச்சு அவுங்களுக்கு ரெடிமேடா போட்டோவு எடுத்து குடுக்கற ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா இப்ப இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கனா பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட் எதாது நீங்க ச்சூஸ் பண்ணிக்கலா ஒண்ணு நீங்க ஃபோட்டோ வச்சு எடுக்கறது இல்லன்னா ஃபோட்டோ ப்ரிண்ட் பண்ணி தரது இது ரெண்டுமே சேத் தும் எடுத்துக்கலா அப்டி இல்லனா இந்த மெஹந்திப் போடறது
அஹ் அப்புறம் கருவிச்சே மேம் வரவங்கள உக்கார வச்சு வரையவாங்கள கொஞ்ச ஃபண்ணியா வரஞ்சி
ஆஹ் அது இருக்கு அத அதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் வரையறதும் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ம்ச் ஆஹ் அந்த ஜிகுனாளா கொட்ன உனே மாப்பள்ள பொண்ணோட ஃபேஸ் வரும் பாத்திருக்கீங்களா அதுவு இருக்கு பி இத்தன வகையில நீங்க சூஸ் பண்றது பொறுத்து இப்போ ஒன் லேக்னா உங்களுக்கு ஒன் கிஃப்ட் காப்ளிமென்ட் இப்ப டூ லேக் க்லா பர்ச்சேஸ் பண்றீங்க காம்போனா நீங்க டூ வரும்
தாராளமே த்ரீ டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே இரு
அப்ப நீங்க இஃ பைவ் காப்ளிமெண்ட்ஸ் இதுல எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஃபைவ் லேக் போடறதுனால இதுல தாம்பூலமு நாமளே பண்ணி கொடுத்துடுவோம்
ஓ ஓகே மேம்
இப்ப நீங்க தாம்பளத்துல வந்து எப்டி வேணும்னு நீங்க சொல்லணும் இப்ப அவங்களோட நேம்ஸ் மட்டும் போதுமா இல்ல வந்து ஒரு மாறி ட்ரெடிஷனல் கல்ச்சர் அந்த இந்த மாதிரி உங்களுக்கு வேணுமா
தாம்பூல பையில ஏதாவது யூஸ்புல்லா இப்போ என்னது
பிச்சுவா பிச்சுவா ஜார்ன்னு வந்துருக்கு பாத்திருக்கீங்களா அது இருக்கு ஜாரு அது இல்லன்னா ஜெர்மன் சில் வர் இருக்கு ஜெர்மன் சில்வர் க்கு மட்டும் நாங்க காஸ்ட் வாங்குறோம் இப்ப நீங்க எப்டினா பிஃப்டி பிஃப்டி நீங்க எங்களுக்கு குடுக்கற மாதிரி இருக்கும் இப்ப தாம்பூல பை மட்டும் காம்ப்ளிமெண்டா குடுத்துருவோம் அதுவும் எப்டின்னா இப்போ ஒரு பை வந்து ஃபைவ் ருபீஸ் அந்த ரேஞ்ச்ல இருக்றது வரும் பைவ் அண்ட் அபோவ் நீங்க சூஸ் பண்ற மாதிரினா நீங்க தான் பே பண்ணணும் ஓகேங்களா இப்ப நம்ம வந்து இன்னும் நல்லா லுக் க்கா வேணுனா அந்த ஃபைவ் ருப் பீஸ் ஒரு பேக்கான ஃபைவ் ருபீ காஸ்ட் மட்டும் மைனஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா இப் அதுகுள்ள வந்து பிச்சுவா ஜாரு இல்லன்னா வந்துட்டு உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் உண்டியல் டைப் கூட வந்திருக்கு இப்போ இல்னா டின்னு சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லலாம் நாங்க அத கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தருவோம் ஆஹ் அது க்கப்புறம் வந்துட்டு பேங்கிள் ஷாப் கூட அங்க வெக்கலாம் அப்புறம் அந்த பேன்சி சி ஐட்டம் எல்லாமே கிளிப்ஸ்ஸு இந்த மாதிரி
அப்புறம் மெஹந்தி ஆர்ட்டிஸ்ட்டு மேம்
மெஹந்தி ஆர்ட்டிஸ்ட் கண்டிப்பா இருப்பாங்க அது நீங்க காது ஓ உங்களோட காம் ளிமெண்ட்ல அஞ்சு இருக்கு இல்லைங்களா ஃப்ரீல அந்த ஃப்ரீல நீங்க சூஸ்
ஓ கா எல்லாமே காம்பிளிமெண்ட் பண்ணா அப்புறம் பேக்கேஜ்ல என்னென்ன மேம் வரும்
இப்போ எ இப்போ வந்து சின்ன சின்னதா இருக்கு பாத்தீங்களா
அ என்னது மேம்
இப்ப சின்ன சின்ன குத் டிக்கு இருக்கிறது வந்து பாத்தீன்னா மெஹந்தி ஆஹ் இப்ப வந்து ஸ்டேஜ் வந்து
முக்கியமா பக்கேஜ்ல கவர் ஆகுறது என்னென்னு கொஞ்ச லூஸ் பண்ணிருந்தீங்க மேம்
இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஷண்டா மேளம் பிளஸ் வந்து அந்த உங்களோட வர பர்சன்ஸ்கு வந்து கிரீட் பண்ணுவாங்க ங்க டான்ஸ் பண்றவங்களுக்கு அதுக்கப்புறம் அ யானை அதுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களுக்கான அந்த பொம்மைக்கெலாம் ஆளுங்க வாங்க
ஓகே மேம்
ஓகேங்களா அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவங்க கார் சூஸ் பண்றாங்களா இல்ல அந்த சேரட்டு வேணுமா இல்ல அந்த பொண்ணு வந்து தூக்கிட்டு வராங்க அப்டியா
ஆ மேம்
இப்ப நீங்க ஃபைவ் லேக்ஸ் சொன்னதுனாலே இது அதுலே கவர் ஆயிடும் ஓகேங்களா அப்ப கார் மட்டும் நீங்க ஏதாவது நம்ம பண்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா கார் இல்லாம நீங்க வந்து இந்த குதிரை வண்டி இல்லேன்னா அந்த பொண்ண மட்டும் தூக்கிட்டு வருவாங்கல்ல பல்லக்குசூஸ் பணல அந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா அது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆயிடும் புட் வந்து புட்டும் கவர் ஆகும்
ஆ
இப்ப வந்து ஃபைவ் லேக்குக்கு ஃபைவ் லேக்குக்கு வந்து நம்ம காம்போ ஃபுட்தா மினிமம் ஃபுட் தான் இப்போ ஒரு இல வந்து நூரு பா அந்த
ஓகே மேம்
ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ் அது மட்டும் நாங்க பேர பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட் வந்துச்சுன்னா நீங்க பே பண்ற மாதிரி இப்ப நீங்க வந்து ரொம் ரொம்ப ஆ பண்ண முடியாது பிகாஸ் ஃபை லேக்ஸ்க்கு உங்களுக்கு நாங்க ஃபுட்டோட சேத்து பண்றோம் சோ அதனால தான் ஒண்ணு ஒண்ணுமே காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ல போயிடும் இப்போ ஒன் லேக்ல வந்து பாத்தீங்கன்னா மேந்தி உள்ளே உடையாங்க இப்ப நீங்க வந்து அந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லயா அந்த கேமரா அது மட்டு காம்ப்ளிமெண்ட் குடுப் சோ இப்ப இதுல அஞ்சு லெச்ச ருபாங்கிறதுனால அஞ்சு காம்ப்ளிமெண்ட்
சொ ஓகே மேம்
இப்ப நம்ள நம்பி வரவ்ங்களுக்கு கண்டிப்பா நாம பெஸ்டா குடுக்கணு இல்லைங்ளா சா சார் அதுனால நாங்க அது பண்றோ அதுனாலதா இப் ப்போ நீங்க இத தவிர்த்து வே ற எதாவது உங்களுக்கு மைண்ட்ல இருந்தாலு நீங்க அத சொன்னீங்கனா நாங்க அத எக்ஸுயூட் பண்ணிடுவோ
வரவ்ங்களுக்கு வெளாட்றதுக்குதா மினி மினி கேம்ஸ் எதாது வெக்க முடியுமா மேம்
கண்டிப்பா வக்கெலா இப்போ அது எப்டினா நைட் ரஜன் பிஸ்கட் இருக்குல்லயா அத இப்ப தட பண்ணிட்டாங்க அதனால இப்ப நம்ம அத வந்து வைக்கற்தில்ல அது மாரி இப்ப அந்த சாக்லேட் வந்து விழு இல்லைங்ளா சாக்லேட் விழுந்து ரெடிமேடா சாக்லேட் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல அது பண்ணுவோ அதுக்கப்ற வந்து இந்த வி ஆர் கேம்ஸ் ஸுன் சொல்லிட்டு இருக்கு ஆஹ் அது கண்டிப்பா வக்கெலா அது வந்து என்னன் பாத்தீங்கனா அதுக்கு மட் ஓ ஆஹ் இல்ல அதுதா நா நீங்க வந்து நேர்ல வந்தீங்கனா இன்னு உங்களுக்கு டீட்டெய்லா இன்னு நெறைய வச்சிருக்கோ நா வந்து உங்களுக்கு கொஞ்சமா சொல்றே இது இதெல்லா காப்ளிமெண்ட்ஸ்ல ஆட் ஆகு அப்டின் சொல்லி சொல்ற இப்ப நாங்க என்ன பண்ணுனா இந்த ஸ்டேஜ் டெக்ரேசன்லா பெஸ்ட் ட்டா குடுத்துருவோ அதுனால அந்த ஃபை லாக்ஸ்ல அது கவர் ஆய்டு இப்ப நீங்க வந்து ரிச் ராயல் லுக் காருக் கு சினிமேட்டிக்கா இருக் கு சோ அதுனால அதெல்லாமே உங்களுக்கு ஃபை லாக்ஸ்ல வர்றதுனால இதெல்லா நம்ம காம்ளிமெண்ட்ல தந்துர்றோ அதுதா இப் இப்போ நீங்க நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா எ நம்பருக்கு கால் பண்ணிட்டு நம்ம ஆபிஸ்கு நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னனன்றது நா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு எல்லாமே தரவா சொல்லிற உங்களுக்கு அப்ப எல்லாமே புரிஞ்சிரு அப்ப நீங்க வந்து டிஃப்ரன்ஸ் பண்ணிக்லா அஞ்ச அஞ்சு லட்சரூவாக்குள்ள என்ன வரு எதெதெல்லா காம்ப்ளிமெண்டா நீங்க எடுத்துக்கலான்றத பாத்துக்லா சரிங்களா பெஸ்டா பண்ணி ல்லா சர் ஒன்னு ப்ரச்சன இல்ல ஓகேங்க காலைல வரும்போது எனக்கு கொஞ்சோ கால் பண்ணுங்க வரும்போது எத்தன மணிக்கு சார் வருவீங்க
ஆ நாளைக்கு காலைல ஒரு பத்து பதுணோரு மணி போல வருவ மேம்
அப்டிங்ளா சேரி ஓகே அப்ப பத்து பதினோரு மணி போல எனக்கு கால் பண்ணுங்க சரிங்க ஓகே அப்ப நா ஒரு டென் பிப்டீன்ல இருந்து வெய்ட் பண்ற நீங்க வந்துட்டு எனக் ஒரு ஃபோன் பண்ணுங்க
ஓகே மேம்
ஓகே ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்